கேக்குதாங்க
ஆ கேக்குது சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க சாப்டிங் ஆ சாப்டேங்க நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டாச்சுங்க என்ன ஸ்பெஷல்
சிக்கன் சிக்கன் கிரேவி தோச ஆமா
ம் சேர் சேரி அப்ப ஸ்பெஷல் தான்
இல்ல மதியோ செஞ்சது மதியோ சாப்டு முடில அத நைட்டுக்கு அப்படியே அதயே வெச்சு பாத்தாச்சு
இத் தோசயா இட்லியா
தோச தோச
சரி சரி இங்கேக்கு தோச தாங்க தோச சட்னி
ம்
அப்புறம் சொல்லுங்க காலலா இருந்து என்ன போ என்ன பண்ணிங்க
காலையில இருந்து சும்மா சாட்டு தூங்கிட்டுதான் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தேன்
ம் ம் போர் அடிச்ச என்ன பண்ணுவீங்க யுஸ்ஷோல்லா
போர் அடிச்சாவா போர் அடிச்சா தூங்கிடுவேன்
என்னங்க போர் அடிச்சா தூங்கிருவீங்களா எப்படிங்க தூக்கம் வரும் போர்
வேற ஆப்ஷன் இல்லைங்க எனக்கு எனக்கு வந்து ஒரு மொபைலும் என்னோட பழைய மொபைல் அது ஒரு ஃபிப்டி பெர்சன்டேஜ்க்கு மேல சார்ஜ் ஏறாது
ஓ கஷ்டம் தான்
ஆமா மொபைலே யூஸ் பண்ண முடியாது எதாவது எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் எ வீட்ல டி
ஆ ஹலோ கேக்குதாங்க
ஆ கேக்குதுங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அதுதான் டிவியும் கிடையாது நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அவரும் வேலக்கு போயிடுவாரு
ஆ
அப்புறம் என்ன பண்றது எனக்கு தெரியாது படுத்துட்டு தூங்கிடுவேன் அப்பப்ப ஏதாச்சும் வேலை செய்வே அவ்ளோதா கிளீனிங் ஒர்க் ஏதாவது பண்ணுவே மத்த நேரத்துல எல்லா அப்படியே படுத்து தூங்கிடுவே
ரொம்ப கஷ்டந்தா
இப்ப தா இந்த க்ராஷர்ல்லா கத்துக்கலா சரி போர் அடிக்குதே அப்டின்னு சொல்லிட்டு அந்த பின்னல்லா வாங்கிட்டு வந்திருக்கே அந்த த்ரெட்டு பின்னு இதெல்லா வாங்கிட்டு வந்திருக்கே
என்ன பண்ண போறீங்க
யூடியூப் பாத்து கத்துக்கலா அப்டின்னு
என்ன செய்ய போறீங்க
இந்த ஸ்வட்டர் எல்லா பின்னுவாங்கல்ல
ஓ ஸ்வெட்டரு இது பண்றதா ஓ சேரி சேரி சேரி சேரி பரவால்லயே ம்
வாங்கிட்டு வந்து அப்படியே பத்தரமா சாமி ராணி காமிச்சு வச்சிருக்கே
உம் இல்ல உங்களுக்கு பரவால்ல டேல தூக்கம் வருதே
இல்ல
டேல பரவால்ல தூக்கம் வருதுல்ல உங்களுக்கு
ம் டேல தூங்குறதுனால நைட்ல தூக்கம் வராது
ஆ அது ஒரு பஞ்சாயத்து இருக்கு உம் ஆனா கஷ்டந்தாங்க டேல தூங்கிட்டு திரும்ப நைட்டு தூங்க வராம இருக்கறது அதுவே அப்டியே ரொட்டினே மாறு
ஆமா அது அப்ற காலைல சீக்கிரமா எழுந்திருக்க முடியாது அதுல கொஞ்சோ த திட்டுவாங்குவ அதே பொழப்பா போச்சு அப்டியே போய்ட்ருக்கு வேலைக்கு போனாதா எல்லா சரியாகு ஏன்னா வேலைக்கு போனா கண்டினியூஸா வேல இருக்கு தூங்க முடியு எத வீட்டுக்கு வந்தமா சாப்ட்டு தூங்ணமா காலைல எந்திரிச்சு வேலைக்கு போ
ஆமா எனக்கு மே ஆல்வே இப்போ ஆஃபிஸ் போறது வந்து ஒரு மாரி ரொம்ப டிசிப்லிண்டா நா ரொம்ப இருக்குற மாதிரி எனக்கு இப்பே தோணு காலைல ரொட்டினா எந்திரிப்ப ப்ரஷ் பண்ணுவ குளிப்ப ஆஃபீஸ்க்கு அரிபரியா கெளம்புவ
ம்
மறுபடி கெளம்பி ட்டு கரெக்ட்டா பஸ் புடிச்சு போனமா இருக்கு திரும்ப நம்மள என்ன மொத நெறய கூரிமிங் பண்ணி ப்ப சோ அதுக்கு நல்லா டைம் த்ரடி ஐ மீன் அது ஏ அப்டி ஆஃபிஸ் போறதுனால அப்டில்லா க்ரூமிங் பண்ற மாதிரி வீட்ல இருக்கு போது உங்களுக்கே தெரியு எப்டி க்ரூமிங்குனு
மோதாம்மா எதுவு பண்ண முடியாது
அந்தெல்லா ஸ்கின் ரோட்டின் எல்லா பண்ணிட்டு ஆஃபீஸ் போவ திரும்ப போய்ட்டு வரும்போது அது ஒரு மாரி அந்த அந்த ரொட்டின் நல்லாருக்கு
ஆமா
இப்போ எங்க வீட்லனா நம்ம டைமுக்கு சாப்ட்றது கெடையா அப்பனா லன்ச் டைம் இது தா அதுக்குள்ள சாப்புட்ணு
ம் ஆமா கரெக்டான நேரத்ல பசிக்க ஆரம்பிச்சுரு ரெகுலரா ஒரு ஒரே டைம்ல சாப்ட்றதுனால கரெக்டான நேரத்ல பசிக்க ஆரமிச்சிரு கம்பல்சரி சாப்ட்ருவோ வீட்ல இருக்கிறதுனால என்ன ஆனாலு ச பசிக்கவே பசிக்காது எப்ப தோணுதோ அப்பதா சாப்பட்றது அதுவு தனியா இருந்தா சுத்த எனக்குலா கம்பெனிக்கு ஒரு ஆள் இல்லனா இப்போ அத சாப்டவே முடியாது
அதுதா சொல்ற இந்த ரொட்டினலா நம்மளுக்கு அப்படியே வந்து வேலைக்கு போறமா ரொம்ப அப்டியே மாரிடுது எனக்குமே அந்த ஸ்லீப்பிங் பேட்டன்லருந்து எல்லாமே மாறிடு போகாதனால நம்ம லேட்டா எந்திரிக்கிறது காலைல அப்பயா அந்த டைமுக்கு கரெக்டா சிக்ஸ் தர்ட்டிக்கு நா எந்திருச்சு நா கெளம்பியாவணு வேற வழி இல்ல இன்னொன்னு நா பி ஜில இருந்தப்போ அதோட மோச அப்போ ஒரு அந்த டைம்ல த்ரீ மெம்பர்ஸ் கெளம்புவோ அப்ப யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்கதா ஃபேவேமா கெளம்ப முடியு
ஹு ம்
அந்த மாதிரி இருக்கு அப்போ வேகமா கெளம்பி மூணு பேருமே அந்த டைம்ல ரூம்ல இருந்து வெளில வரணு இதுல என்னனா மத்த மொத்த ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்போ மிச்ச ரெண்டு பேர டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது லைட்ஸ் போட முடியாது அந்த சின்ன லைட்தா டிம் லைட்லயே கெளம்பணு நெறய கொஞ்சோ ப்ராப்ளம் நெறயாருக்கு ரொம்பப்றோ கஷ்டமா தா இருக்கு ஆனா அவங்கெல்லா டுவெல்லோ கிளாக் தா மதியான போவாங்க ஆஃபீஸ்க்கே அதனால அவங்களுக்கு ஓகே ஆ நைட்டு அவங்க பதினொன்னு பன்னெண்டு மணி வரைக்கு ஆட்ட போடுவாய்ங்க நம்ம நைட்டு ஒன்ம்பது மணிக்கு படுத்துர்ணு அப்போ தா நம்ம காலைல காலைல ஆஃபீஸ் போ முடியு அப்போ அவிங்க லைட்டு போடுறது நம்மளுக்கு டிஸ்ட டபென்சா இருக்கு இந்த மாதிரி கத நெறய பராப்ளம் இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா அதுல கொஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட் நெறைய கெடைக்கு நம்மளுக்கு நம்ம எப்படி நம் நம்மளுக்கே நம்ம தோணு சே இதலல்லா வீட்ல இருக் கும் போது இப்பல்லா இருப்போமா மொதல்ல இங்கே இருக்கும்போது எவ்ளோ அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கோ அப்டின்லா நம்மளுக்கு தோணு
அப்ற வீட்ல அவ்ளோ அதிகாரம் பண்ணோம் என்ன அம்மா வந்து லைட் போட்டாலோ ஃபேன் ஆஃப் பண்ணாலோ இப்ப யார் லைட் பண்ண சொன்னா ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னா அப்டின்னு இருக்கு இதே வெளியில போயிட்டு அந்த மாரி சொல்ல முடியாது நம்மதா பாத்து நம்பளேதா எல்லாமே செஞ்சு எல்லாமே இது பண்ணிட்டு சர அமைதியா போய் ஆண்ணு மாமியார் வீட்ல கூட இவ்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோமான் தெரியாது நம்ம இருக்கிற வீட்டை விட்டு வெள்ல போய்ட்டால அப்டிதா எல்லாத்துலையு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணு ரொம்ப பொறுமைய இருக்
அது நம்மளுக்கே ஒரு புதுசா தெரியு என்னடா இது நம்ம இப்படிலா கெடையாதே அப்டின்ன மாதிரி தோணு
ஆமா அப்டிதா
அதெல்லா புதுசா கத்துக்கற்றதுதா என்ன என்ன பண்றது
அதுதா ஒரு விஷ்யோ வந்து தெரியு எங்க அம்மா அதுதா சொல்லிட்டே இரு ப்பாங்க நீ வெளியில உலகத்துக்கு போ அதுதா வந்து எதார்த்தமான லைப் என்னன் பாரு மனுஷங்க கூட பழகு அப்டின் சொல்லிட்டே இருப்பாங்க
ஆனா என்னமோ கத்து க்க முடியு நா இருக்கும் போதல்லா இந்த ஜென்ரேஷன்ஸ் பிள்ளைங்களா இருப்பாங்க அப்ப அவங்களோட வே ஆஃப் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு இப்ப நம்ம நெனைக்கிறதெல்லா இப்ப அவங்க கிடையாது
ம் ம்
சோ அவ்ங்கலோட தாட் பிராசெஷ் ரொம்ப எல்லாமே நல்ல ஈஸி கோயிங் அவங்கல்லா நம்மள மாதிரில்லா அந்த டே அந்த மாதிரில்ல இல்ல இப்ப அதெல்லா பாக்கும்போது எப்படி இதெல்லா ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க செல விஷ்யங்கள்ளா அப்டின்லா தோணு நெறையா சின்ன சின்ன
இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்கும் டூ தௌசண்ட் ஃபைவ்க்கு மேலே பொறந்தவங்க இருக் நாங்களா டூ தௌசண்ட் ஃபைவ்ல இருந்து அவ்ங்கல்லா வந்து அ எப்டின் பாக் கும் போது ரொம்ப அது என்னமோ சொல்லுவாங்களே அவ்ங்க விஷ்யத்தல எப்டின்னா நாதா ராஜா என்ன அப்டின்ற மாரி இருப்பாங்க ஒரு மாரி அதெல்லா எனக் புதுசா இருக்கு அது எப்டி இப்டி இருக் க முடியு அவங்க சொல் அவங்க சொல்றதே எனக்கு வந்து புதுசா இருக்கு
ம்
அது எப்படி உங்க சொல்ற மாரி இருக்க முடியு நம்ம அந் எல்லா எடத்துலையு வந்து நம்ம ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போனோ ஏன்னா நம்மளுடைய தேவைக்கி
அதுந்தா இப்ப இக்க அதா சொல்றேனே நா அப்படி இருக்க அவங்களையு பாத்தறேப்பா இப்ப நம்மளே இருக்கும்போது அப்ப நைட்டு அதா சொல்றேன்னே அவங்க நைட்டு லெவன் ஓ கிளாக் வரைக்கு இப்ப நம்ம காலையில அவ்ங்க தூங்கறாங்களேன் நம்ம யோசிப்போ ஆனா அவங்க அத யோசிக்க மாட்டாங்க
ம் ம்
பால்ல கால்ல ஆஃபீஸ் போண்ணுமேன் நம்ம சொல்லணு சொன்னாதா புரியு கால்ல ஆஃபீஸ் ஆஃப் பண்றீங்களான் கேட்டா தா அவங்களுக் புரியு தவர இல்லன்னா புரியாது
புரியாது
அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க மாரி சில டைம்ல நடந்துப்பாங்க அப்ப ரொம்ப நம்மளுக் க்கு என்னடாது எல்லா சொல்லாம அவ்ங்களுக்கே புரியு ஒரு மெச்சூர் டூட்
நம்மளால சொல்லவு முடியாது இல்ல ஆமா அது வந்து நம்ம சொல்லவு முடியாது நம்மளுக்கு சங்கடமா இருக்கு
ம்
இது அவ்ங்களுக்கே தெரியணுல்ல என்ன இப்டி பண்றாங்க அப்டின்ட்டு
ஆமா அவ்ங்களு ஆஃபீஸ் போணு சில டைம்ல மெச்சூடா நடந்துப்பாங்க சில டைம்ல ரொம்ப சைல்டிஷா பண்ற மாதிரி இருக்கு அது நம்ம கொஞ்ச மெச்சூர்டா அந்த டைம்ல ப்பயு ரொம்ப ஹேண்டில் பண்ணிட்டு அதப்டியே ஸ்மூத்தா இது பண்ணிட்டு போயிட்றது உங்ளுக்கு
ம் ஓப்பனா சொன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்க
ம் ம்
எனக்கு யாருமே தேவல்ல அது ஒரு மாதிரி எப்டி சொல்றது நம்ப வந்து ஒருத்தவ்ங்கள ஹேர்ட் பண்ணிடுவோமானு யோசிப்போல்ல ஹேர்ட் பண்றோமா நம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு ஒரு விஷ்யத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணு அப்டின் நெனைப்போ அதெல்லா இல்ல எடுத்தமா கவுத்தமா பட்டாசு மாரி வெடிச்சமா அப்டின்ற மாரி இருப்பாங்க
இன்டிபெண்டன்ட் வேற அந்த இன்டிபெண்டன்ட்லே ரொம்ப அது எப்டி சொல்றது அந்த அந்த இன்டிபெண்டண்ட்டா இருக்குறது வந்து எல்லா டைம்லயு இருக்க முடியாது இப்ப நம்ம இப்ப அப்டிதானே எல்லா டைம்லு நம்ம இன்டிபெண்டன்ட்டா இருப்போமான் கேட்டா முடியாது
முடியாதுதா
ம் யாரையோ ஒரு ஆள் டிஃபண் பண்ணிதா ஆவணு நம்ம நம்ம இருந்த டைமுல இப்பலா அப்டி கெடையாது எல்லா யாரையு யாரையு டிஃபண் பண்றதுலா இல்ல நம்ளுக்கே இதெல்லா நெறையா அவிங்கள பாத்து நெறையா நாங்களா கத்துக்கிட்ட மாரிதி ஆ அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியா அது ஒரு விஷ்யோ அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது பட் தா பாத்து ஒவ்வொரு பிள்ளைங்கே ம் பண்ண முடியாது ஆமா அது இல்ல இப்ப நம்ம நம்ம அப்டி இருந்தோனா நம்ம வீட்ல நம்ம வீட்லதா பிரச்சன வரு
ஆமா
அது அது அ
பிரச்சனையவே அவாய்ட் பண்ணுவ நானு பிரச்சன வருன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷ்யங்ளே அவாய்ட் பண்ணுவ நானு இப்ப அவுங்ககிட்ட இத சொன்னா இப்ப அவுங்க அது ஒரு ப்ராப்ளம் ஆக்குவாங்களா அது ஒரு ப்ராப்ளம் ஆவுமா அதனால அத சொல்லவே தேவல்ல அத நானே பண்ணீர்றே அப்டின்ற மாரி போயிடுவ நானு
கற்க்கா ஆ கொஞ்ச நெறையா நெறையா விஷ்யத்துல கொஞ்ச பெரிய விஷ்யத்துலலா அவுங்க நல்லா மெச்சூர்டா இருக்காங்க இன்னொன்னு அவுங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுங்குற இதெல்லா கெடையாது நெறைய நா பாத்த வரைக்கு இப்ப பெரிய இப்ப பெரிய விஷ்யோலா போயிட்டு நா அவுங்களுக்கு நம்ம சொல்ணுன்லா இல்ல செல விஷ்யங்கள் அவுங்களே வந்து மெச்சூர்டா ஏனா நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி அது அட்வைஸ் பண்ணறது வேஸ்ட்டு என்னைய கேட்டா
ம் ம்
பண்ணம் பண்ணாலு அக்சப்ட் பண்ணிக்கிற மாட்டாங்க அது வேற விஷ்யோ இருந்தாலு நம்ளுக்குதா டைம் வேஸ்ட்டு அது அவுங்களுக்கு டைம் வேஸ்ட்டு அத பண்றதுல்ல நாலா என்ன நெனப் வேனா ஓகே தே ஆர் மெச்சூர் பீப்புள் அவுங்கப்ப வேலைக்கு போறாங்க எல்லாருமே அது யாரானா செரி அந்த ஜென்ரேஷன் இல்ல எந்த ஜென்ரேஷனால செரி எல்லாருமே அவுங்க அவுங்கவுங்க வர ப்ராப்ளத்த அவுங்க தா ஃபேஸ் பண்ணணு
ஆமா
அ அந்தமா அட்வைஸ் பண்ணியோ இல்ல இது பண்ணியோ அதுக்கு சஜெஷன் சொல்லியோ அத காசப் பேசி எதுமே மாறப்போதில்லேல்ல அது அவுங்கவுங்கதா ஃபேஸ் பண்ணணு அத அவுங்கவுங்கதா ஹேண்டில் பண்ணணு என்ன மோட்டிவேஷன் வேணா குடுக்கலா ஃபீல் பண்ணாதீங்க அப்டி சொல்லிட்டு சப்போர்ட் வேணா பண்லா அவ்ளோதா பண்ண முடியு
நம்ம அதுல வந்து இன்டர்ஃபேர் ஆவ் முடியாது நம்ம சும்மா நின்னு வேடிக்க பாக் கலா இத இப்டி பண்ணு அப்டி பண்ணுன் சொ சொல்லலா அவ்ளோதா மத்தபடி எல்லாத்தமே அவுங்கதா பண்ணிக்கணு ஆமா அவுங்களே பண்ணிக்கணு
த்த அவுங்கவுங்கதா கோத்துரூ பண்ண முடியு அவுங்கதா கோத்துரு பண்ணி இருந்திருப்பாங்க அந்த விஷ்யத்த இப்போ நம்ம வந்து த்தங்க போய்ட்டு நம்ம அதுக்கு ஒப்பீனியன் சொல்ல முடியாது ஏனா அவுங்க எத கோத்துரு பண்ணாங் அது அவுங்களுக்கு எவ்ளோ ஹர்ட் ஆச்சு எல்லாமே அது அவுங்கள் தா தெரியு நம்ம வெளில இருந்து பாக்கும்போது என்ன சாதாரண விஷயோனு தோணுஆனா அந்த டைம்ல அந்த சிச் ச்சுவேஷன்ல அத ஹேண்டில் பண்ணமோ அதை ஃபேஸ் பண்ணபோது அவங்களுக்கு எப்டி இருக்கும் மைண்ட் செட்டு இதெல்லா வந்து நம்மளால சொல்லும் மெயின் வெள்ல இருந்து பாக்கும்போது நம்ம ஜர்ஜ் எதுவு இது பண்ண முடியாது அப்டி யாரையும் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது
ஆமா கரெக்டு தா
ம் அதெல்லா அங்க போ நெறய அந்த மாரி இருக்கு பாக்க பாவ் அப்போ இப்போ நம்ம சொன்ன மாரி யாருக்கு தா பிரச்சன இல்ல எல்லாருக்கு தா இருக்கு அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்புறமா அவங்கவங்க என்ன என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன கோத்ரூ பண்ணுறாங்க எப்டி இருக்காங்க அது வந்து நம்ம எதும் சொல்ல முடியாது எல்லாருக்கு அதே மாரி எல்லாரையு பிடிக்கணும்னு இல்ல அந்த மாதிரிலா இருக்குல
ஆமா இல்ல இப்ப வந்து ஒரு எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரு எல்லாருமே ஒரு கட்டத்துல அத ஃபேஸ் பண்ணி அவங்க க்ராஸ் பண்ணி த தாண்டி வந்துதா ஆகணு நமக்கு வந்து எப்டி இருக்கும்னா ஓ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருமேன்ற மாரி நம்மளுக்கு ஒரு அந்த உ என்னமோ சொல்லுவாங்களே முன் ஜாக்ரத
ம் ம்
அது இருக்கூ அந்த ஒரு தாட் இருந்துட்டே இருக்கு ஆனா அது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இல்லாமலே இருக்கும் அப்ப நம்மளுக்கு பாக்கும்போ